கேகுதா ஆஹ் கேக்குது சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருத்தீங்க ஆ
உம் நானும் நல்லா இருக்கே ஆனா வெளில இருக்கீங்களா
இல்ல இல்ல வீட்லதான் இரு
ஓக்கே ஓக்கே எப்டி போயிட்டு இருக்கு லைஃப்லா
போது அது பாட்டுன்னே போயினே இருக்கு
ஆம்மா இன்னைக்கு உங்கக யாரோ ரிலேட்டிவ்ல மேரேஜ்ன்னு சொல்லிருந்தீங்கள போயிட்டு இருக்கீங்களா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா
இல்ல நாங்க மேரேஜ் ான் அது நாளைக்குதான் மேரேஜ் ஆக்குது
ஆஆஹ்
அவனா பண்றனானா பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க
செரியா எதோ இன்வைட் பண்ணல எதோ சொல்லிட்டுருந்தீங்களே செரியான இன்வி இன்விடேஷனே ஒழுங்கா குடுக்கல நேருக்கு நேர்ல வரல எதோ வாட்ஸ் அப்ல யாரோன்ற மாரி குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டுருந்தீங்களே என்னாச்சு அப்பறோ
அதா எங்க அப்பா சொல்லி இருந்தாரு வீட்டுக்கு வந்தா தா நா வருவேன்னு சொல்ட்டு
ம் ஆமாங்க கரெக்ட்டு தா அவரு சொல்றது வி வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ன்னா என்ன வீட்டு வீட்டுக்கு பத்திரிக்க குடுக்கும்போது ஒரு நல்லது கெட்டதுக்கு தானங்க வருவாங்க வீட்டுக்கு வந்து குடுக்கலனா அப்பற எப்டி பெரியவங்களாம் அததான எதிர்ப் பாப்பாங்க இப்ப நம்மனா ஓகே வாட்ஸ்அப்ல சொல்லிட்டீங்க இல்ல போன்ல போன் பண்ணி பேசிட்டாங்கன்னு சொல்லலா
வந்தாதா குடுப்பே வந்தாதான் கொடுத்தாதா நா போவே அப்டின்னாரு செரி எங்க அம்மா வந்து சொல்லிருந்தாங்க போயிட்டு வந்துடலாப்பா போயிட்டு வந்துடலாப்பா சொல்லட்டு சேரி அப்பறமா வந்து ஓக் தே சொன்னாரு அவர் அப்பறமா பாத்தா ஏதோ ஸ்கூல்ல தங்கணு அப்டின்னாங்க
ம் ஆடிட்டோரியமு அந்த மாரி இருக்குமே அந்த மாரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல
அதெல்லா தெரில எதோ ஸ்கூல்ல எடுத்தாங்கலா ரூம்லா கூட குடு ஒரு இது மாரி ஒரு லாஜிங் மாரி குடுத்தா கெஸ்ட் ஹவுஸ் மாரி குடுத்தா நல்லா இருக்கும் தங்கறத்துக்கு பாத்ரூம்லா ஈஸியா போயிட்டு வரலா ஸ்கூல்லைலாம் போயிட்டு தங்கனோ
கரெக்ட்டு கரெக்ட்டு தா நீங்க சொல்றது செரிதா இப்ப நம்ம வீட்டுனா வந்து இப்ப எல்லா வீட்லயு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துருச்சு ரெண்டு அடி வச்சா மூணு அடி வச்சா பாத்ரூம்ல கா பாத்ரூம் வந்துரு இப்ப ஸ்கூல்லனா கரெக்ட்டா இருக்காது
ஆமா அதா ஸ்கூல்ல சொல்ட்டே அங்கயே தா தங்கணு அப்டின்னாங்க எங்க அப்பாக்கு ஆ ஒத்து வராது அதா எங்க ஃபேமிலிக்கு வந்து ஒத்து வராது அது அது வந்து அட்டேச் டாய்லெட் இப்போ வீட்லிலாம் இப்போ இது பண்ட்டாங்க அதுதா சொல்ட்டு ஆ இருக்கு ஒரு ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கணு இப்ப ஸ்கூல்லலா பாத்ரூம்லா இருக் அது எங்கயோ போணு அது அர்ஜெண்ட்டா நைட்ல ஒரு பாத்ரூம் வந்துச்சுன்னா இப்ப எங்கே போறது அது ஆங் அவச அவசரமா ஆம் ஆ நா நாளை வந்து அது வேற ஒரு விஷயம் அப்புறம் பஸ்ல போனும்னு பாத்தேன் பஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் உக்கார முடியாது ஆமா இல்ல இல்ல அவுங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க முப்பது பேருக்கு ஒரு பஸ் அப்படின்றாங்க ஆமா ஆமா பெரிய பஸ்ஸு தான் ஏசி பஸ் தான் அது ஒரு முப்பது ஆரணங்க வந்து வந்து யார் யார் வராங்க சொல்லிட்டு சொல்லிருங்க முன்னாடி அப்டின்னாங்க
உம்
அம்மா வந்து டவுட்ல தான் இது பண்ணாங்க போயிட்டு வந்துருலாம் அஹ் அப்டியே சொல்டு சொலின்ருந்தாங்க, எனக்கும் வைஃப்கும், சரி பாக்கலாம் சொல்டு சொல்லியிருந்தோம். அப்புறமா பார்த்தாஸ் சரி வேண்டாம் இப்போ நீங்க போயிட்டு வந்திறீங்க சொல்லிட்டு சொல்
ஏன் திடீர்னு போறேன்னன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு போல ஏன் மூடு மாறிடுச்சு அவுங் களுக்கு
எல்லாம் கம்ஃபோர்ட்டா இருக்காது அது பஸ்லா ரொம் ப நேரம் காரணோம்
ஆமா ட்ரெயின்னா கொஞ்சம் கால் நீட்டிக்கலாம், பஸ்னா அப்டியே ஒரே மாரி உக்காரணும், கால் வலி வரும்.
அப்பாவுக் கால் வலி வேற அத்னால வந்து கம்ஃபர்ட் இருக்காது, அப்போ ரெண்டு டூ ஹாவர்ஸ் ரெண்டு மண் நேரம் வந்து, கொஞ்ச நேரம், ரிலாக்ஸ் பண்ணூம் அவரு, எய்ஞ்சி போவ்னும். அப்பப்ப பாத்ரூம் வந்துரும் அவருக்கு, வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல் இது, இருப்பாரு ட்ரெயின்னா கொஞ்சம், அஹ் நடக்க முடியும், பஸ்னா எவ்ளோ நடக்கும்.
ஆமா ஆமா, பஸ்ல எடமே இருக்காது, ஃபுல்லா இந்த பக்கம் சீட்டு, அந்த பக்கம் சீட்டுன்னா, நடுவுல நடக்கறதுக்கு எடம் இருக்காது.
இது செரி வேண்டாம். அப்புறம் பாத்துக்கலாம். இது இப்படின்னாச்சும் பண்ணூம், அங்கே ஒரு மேரேஜ் வச்சு இங்க ரிசப்ஷன்னாச்சும் வச்சிருக்கணும்.
ஆம்மா, இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் அப்படி தானே. அஹ் அங்க இப்ப ஊர்லன்னா மேரேஜ் வெச்சுட்டு, நம்ம ஊர்ல ரிசப்ஷன் அந்தமாரி வெப்பாங்க, அங்கியதான் எல்லாமே வெச்சிற்றாங்களா
அஞ்சே ரெண்டுமே ஒரே நாள்லய முட்ச்சிற்றாங்க
ஓ இப்ப வந்து சீக்கிரமா முடிச்சிட்ணூம் அப்படின்றத்
ஆமா, ஃபாஸ்டா ஓட்றாங்க போல, ஆமா, முன்னா நா மார்னிங் வந்து மோரோஜ் வெச்சுட்டு ஈவ்வினிங் ஈவ்வினிங் ரிசப்ஷன் வெக்கறாங்க அது ஒரு நாள் ரொம்ப நாளா கார்ணம் அங்கே
ஓ ஓகே ஓகே கண்டினியூவா இருந்தா நல்
லாந்துருக்கும் ஆமா கண்டிப் மினிமம் என்து நால கொஞ்சம் டிலே ரொம்ப லாங் ஹவர்ஸா வந்து அந்த இதுல மண்ட மண்ட மலம்ல காரம் மாரி இருக்கும் அது.
உம் உம் உம்
அத்னால சரி ஓகே.
ம் ஆனா மீதி எல்லாருமே போயிருக்காங்களா உங்க ஃபேமிலில
ஆமாம்மா எல்லாரும் போயிருந்தாங்க அனா நான்னா ஒரு இது ட்ரெஸ்சு வந்து உட்டு போயிட்டாங்க அதுதான் பிரச்சன கியா பொண்ணோட பொண்ணு பொண் பொண்ணோட ட்ரெஸ்ச அவுங்க கொஞ்சோ கல்யாண பொண்ணோட ட்ரெஸ்சே மறந்துட்டு போய்டாங்குளா ஆம்மா
போ எல்லாரு சேர்ந்து ஃமிலியா பஸ்ல போர ஆறுக்
ஆம்மா எங்க ஆன்ட்டி இல்ல இல்ல எங்க ஆன்ட்டி வந்து நெக்ஸ்ட் டே கண் களம்பலா மாரி ஐடியா இருந்தது எர்லி மார்னிங்கு
ஆஹ் ஆஹ்
உங் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்டாங்க இந்த மாரி ட்ரஸ் மறதுட்டோ சொல்ட்டு
இப்ப அவங்க சீக்கிரமா கெளம்பணுமே அவங்க ரொம்ப சீக்கிரமா கெளம்பனா த ந போய் ரீச் ஆகி பொண்ணு குடுத்து பொண்ணு ரெடி ஆக முடியு பொண்ணு ரெடி ஆயர்னும்னா ரொம்ப லேட் ஆகு
அதா கார் புக் பண்டாங்க ஆம அர்லி மார்னிங் கெலம்புற சொல்ட்டு சொல்லிருந்தாங்க அதுல வர எங் எ அம்மாங்க கூப்ட்டுனே இருக்காங்க ம் கார்லதா போறே வாங்க வாங்க வாங்க சொ
கார்லியுனாலு உக்கார்னுல அவ்ளோ நேரோ
இதானா தெர்ல அவ்ங்க வேற சுகர் பேஷண்ட் வேற அவ்ங்க
ஓ அப்ப அடிக்கடி பாத்ரூம் போணு அஹ் சாப்பிட்ணு எதாவ்து பசிக்கு அடிக்கடி அவ்ங்குளுக்கு
த்தாங்க அம்மான்னா சொல்றாங்க வேண்டா நீங்ளே போய்டிட்டு வந்துருங்க அப்பிடின்ட்டாங்க
உம்
இப்டி சொல்ட்டு ப்ளானே
ம் அவ்ங்க கொஞ்சோ ஹை ஃபையா இல்ல கொஞ்சோ நார்மல் ஆளுங்கதானா
ரொம்ப பணக்
அப்ப ஸ்ளைட்ட பூட்டு குடுக்கவேண்டியது தான
ஏ டா ரொம்போ அதா செலவாய்டு
எல் இதுவு பாக்கணு அதுவு பாக்கணு எல் எல்லா கரெக்ட்டு தா காசு இருக்குறவங்கதா கஞ்சத்தன பண்றாங்க
இல்ல அந்த இது வந்து பேங்ளூர்னா கொஞ்ச ஃப்ளைட் புக் பண்ணிக்லா பேங்ளூர்ல இருந்து அங்கே இருந்து ஒரு ப்ப எழுவது எம்பது கிலோமீட்ருலோ பணமா ஆமா ஆமா ஆமா ரொம்ப ஒரு இல்லப் போனோ சொல்ட்டு ஒரு வில்லேஜ் இருக்குன்றாங்க
ஓ வில்லேஜ்ல மேரேஜ் ஓகே பேங்ளூர்ல இருந்து உள்ள ரொம்பனா எவ்ளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு
தொண்ணூறு கிலோமீட்
ஓ ரொம்ப லாங் தா அப்போ
என்னால்தே வந்து பேங்ளூர்னா ஃப்ளைட்லா புக் பண்ட்டு போய்ல்ட் இருக்லா இப்போ உள்ளா எறயுங்கி அது உள்ள போனோனா கொஞ்சோ ஒ வா இதோ டைம் ஆகு சொல்ட்டு வேண்டா சொல்ட்டு சொல்ட்டாங்க. அதுனால ஒரே பஸ் ல போய்ட்டு அ வந்துர்லா சொல்ட்டா அத நைட்டு தா நாளைக் கே நைட் அப்டே கெளம்பிடுவாங்க ஒரே நாள்ல முச்ட்டு நைட்டோட நைட்டு கலம்பி ஆமா இந்த வெயில்ல வேற அ ரொம்ப சூடா வேற ஏ லாஸ்ட்டு இயர்ல இருந்து இந்த இயர் ரொம்ப சூடா ரொம்ப அனல் அடிக்குது
ஆமா போன தடவ வந்து பனி அதிகமா இருந்துச்சுல பனி அணிக அதிகமா இருக்கும் போதே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க வெயிலும் அதிகமா இருக்கும் அனல்
தாங்க முடியாது நெருப்புல நிக்கறமாரி உம் உம் ஆம் னால சரி ஓகே அது வேற நா வேற ரெண்டு நாள் லீவ் போடனு ஆபீஸ்க்கு ஒரு ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க ரெண்டு நாள்ன்னா கொஞ்சம் டவுட் தா அதனால வேண்டட்டே நீங்க போயிட்டு வாங்க நம்ம வந்து பொண்ணுமாப் இல்ல இங்க வந்ட்ட நம்ம போயிட்டு மீட் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டோம்
பாக்கணும்.
அதுதா சரி சொல்லிட்டு
இல்லன்னா வீக்கெண்ட்லயாவது மேரேஜ் வச்சிருந்து இருக்கணும். அந்த மாரி சாட்டர்டே சண்டே அது மாரி இருந்தா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பண்ணிக்கிற மாரி இருக்கும். வீக்டேஸ்ல வச்சா இந்த பிரச்சனையே
பொண்ணும் டாக்டரு ஒர்க் பண்ணு பையன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு கல்யாணம் முடிச்சிட்டு ஆமா சீக் முடிச்சட்டு அவன் யு எஸ் வேற போ போறான் சொல்லிட்டு
உம் ஓ ஓகே ஓகே
ஆஹ் பொண்ணுங்க வீட்டுக்காரன் கூட சரி ஓகே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்கூட வெளியூர் காரங்க நி இவங்க இருக்குறாங்க அம்மா பொண்ணோட அம்மா அப்பல்லாம்
ஓ பொண்ணு வேற ஆஹ் ஊரு பையன் வேற வேற ஊரா ஓகே உம் உ
தியா தியாவ் பொண்ணு கூண்டு போய்டுவாங்க மாப்பிள்ள போயட்டு யூ எஸ் ல செட் டிலே ஆயிடுவாங்க ஆமா ஆமா ஆமா ஆமா எல்லாம் பாரின்னு போயிருக்காங்க சரி பொண்ணுவா மாப்பிள்ளைய அவங்களே எங்க வீட்டுக்கு வந்து போவாங்க ஆசிர்வாதம் வாங்கிட்டு நவ் புள்ளல்ல அதனால வருவாங்க
உம்
வந்து ஒரு நாள் நம்மனா இருக்கோ அது லன்ச்சோ ஏதோ டின்னரும்
உம் விருந்து வச்சுட்டு அனுப்பிடணு அவ்வளவுதா
ஆமாம்
உம் சேரிப்பா ஓகே நா வைக்கிறே கொஞ்ச வேலையா இருக்கே அப்புறம் பேச அப்புற ஓகே
தேங்க் யூ பாய்